இதா கியூரியாசிட்டி ஆகுதா இந்தங்க கேச
ஆ ஒக்காந்து கேக்க வேண்டிதா
அவளதா இப்ப சாயந்தரோ ஒரு அஞ்சரை மணிக்கு வர சொல்லிகிறாங்கோ
உம்
இங்க வந்து நானு பாக்கணு ஏன்னா இந்த இர்ரா அந்த கதைய அப்பறோ போய் சப்மிட் பண்ணிர்றே நானு வெளிய வர முடியாதா அப்டியே வெளிய வர முடியாதாட இதுல இருந்து ஆப்ப வுட்டு ஸ்ட்ரைட்டா வெளிய வந்துரு இது
செல்றா
சப்மிட் குடுக்கவே இல்லறா ஆப் வுட்டு ஸ்ட்ரைட்டா வெளிய வந்துர்துறா
சப்மிட் குடுக்கவே இல்லையா நம்ம போய் அது வெளிய தா அது இது ஆவுது சம்மிட் குடுக்குறது
ஆ ஆ அது உள்ள நீ கால் கால் பண்ணிட்ட போல இருக்குடா
ஏய் சப்மிட் வந்து நம்ம வெளிய போன பெறகு குடுத்துக்கலான்டா இத்தினி கால் ஆயிட்டுக்குதுண்ட்டு நீ ஒரு ஒரு காலுக்கு சப்மிட் குடுத்துகுறியா
இல்ல இல்ல
ஆ
இருவது கால் முடிஞ்சி போச்சிடா
நா பண்ண ஒண்ண ஏதோ இதோ இப்ப ரெண்டு கால் போதா ரெண்டு கால சம்மிட் குடுதுட்டு தா அடுத்தது போடுவேனே ஏன்னா அது ப்ராசஸ் ஆய்னு இக்குது இப்ப நம்ம மொத்தமா ஒரே டைம்ல குடுத்தோன்னு வெச்சுக்கோயே அன்னைக்குதா குடுத்துருப்போ அது ரெண்டு நாள் எடுத்துக்குது போலது டைம் இப்போ இந்த ரெண்டு காலுக்குக்கு ரெண்டு நாள் எடுத்ச்சின்னா நம்ம அதுக்குள்ள முடிச்சிட்டே போயிடலா அது கிரெடிட் ஆயிடு அந்த காசனா
ஆ இப்ப ஒனக்குனா ஒன்னு ஒன்னுகுதா இப்ப பத்து முடிகிறத் ஏ இது லாஸ்சேரா ஆ
ஏ சுரேஷ்க்கு ஒரு அஞ்சி கால் அடிகிறே
சுரேஷ்க்கு ஃபோன் வ சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணா எடுக்லையா சாந்தாக்கா ஃபோன் பண்ணே எடுக்கல
மெசேஜ் போட்டுக்கிறே ஃபோன் பண்றே
ஆ ஆ காலேஜ்ல இருப்பானுங்க போல இருக்கு அவனுங்க
பண்ணுனா ஃபோன் பண்ணி இவ்ளோ நேரோ கலாச்சின்னு இருக்கிறா சுரேஷ கலாய்ச்சா சுரேஷ் சுரேஷ கலாய்க்கலா சாந்தாக்காட்டலா பேசுனா பே பே பேசறதுக்கு எதுவு இருக்காது சுரேஷ நல்லா கலாச்சிட்டு இருக்கலா நீ பேசுறா சாந்தா கிட்ட
சாந்தா ஏ நீ பேச மாட்டியா சாந்த கிட்டா
பேசுவே அவகிட்ட வந்து நம்ம கலாச்சி பேசுனதெல்லா இல்ல சுரேஷ்ல பேசிக்கிறோ
அத
அந்த நார்மலா பேசுவோ
ஆ சுதிர் கிட்ட பேசில்லா
திடீர்னு சாந்தான இப்டித்தானே பேசிக்கிறா அவனுக கையில நார்மலா பேச இந்தமாரி எப்புயு பேசற மாரி தா பேசற சுரேஷ் கைல எல்லா அப்டி இருந்து கலாய்ச்சு இது மெயின் அக்கா பி ராஜேஸ்வரிதா
ஆ
ராஜேஸ்வரி வச்சு ஒரு அஞ்சு கால்லையு ஓட்டுவே
ஓட்டுன்னா ஓட்டு அஞ்சு கால வச்சு
ஏ என்ன திடீர்னு சுதீப்லா ஒரு நா கொஞ்ச நாளைக்கி முன்னாடி விஜயலட்சுமி இத போட்டுருந்தா பாத்தியா ஸ்டோரி
புரில
விஜயலட்சுமி இது
ஆ
மேக கலஞ்சர்ல திடீர்னு எப்டி தா ஸ்கூல்லயே பேச மாட்டாங்கோ திடீர்னு அண்ண தங்கச்சின்றாங்கோ
தெர்லயே விஜயலட் அதுக்குதா கல்யாண ஆயிடுச்சேடா கல்யாண ஆயிட்டு கொழந்தையே பொறக்கபோதுடா
போ டேய் இது இப்ப இப்ப நடக்கதில்றா இதுக்கு முன்னா நடந்ததுடா இது
அதுக முன்னாடி நடந்த கததா ஆனா இப்ப பேசதில்லையே
செரி இல்லயா அது அதா அது எப்டி திடீர்னு நடந்துச்சுன்னே தெர்லியே
தெர்ல இன்ஸ்டால பேசிதா ஆனா இருந்திருக்காங்க இல்ல
ஸ்கூல்லல இதுவரையு பேசுனதே இல்ல ரெண்டு பேரு இது யாரிக்கிட்டமே பேசினது இல்ல
அ ஆ
காந்தாவா யார்க்கிட்னா பேசுவா
அ
திடீர்னு ஒரு நாள் பாக்குறே ஸ்டோரி ன் சுதீர் போடுறே தங்கச்சின்ட்டு யாருன்னு போய் பாக்குறே விஜயலட்சுமி இருக்குது அந்த பெண்ணு அண்ணே சொல்லி ஸ்டோரி போட்டுக்குது
ஆ
என்ன என்ன கதனே தெரில
தெர்லியே எனக்கு என்னானு அப்டியே அன்னைக்கி நம் இல்ல இல்ல அன்னைக்கி நம்போ திருவிழால பாத்தமே அத லாஸ்ட்டு
எந்த திருவிழால யார
விஜயலட்சுமி எனக்கு கை காட்னாடா ஆ ஆ கிரைம் இன்ஸ்பெட்ர் வன்ராருடா கிரைம் இன்ஸ்பெட்ர் வன்ராரு அது ஒரு அன்னைக்கி கை காட்டிட்டு வந்தோமே அவள்தானா
நா பாக் கூட இல்ல
எ இது வர ரடாடு
உ உம்
உ போகு ஆ
அது ஹலோ கேக்குதா டி
ம்
ஹலோ
ன்னா வந்ட்டாரா
பிரவீனே போயிட்டாரு போயிட்டாரு பிரைம் மினிஸ்டர் மேல போய்ட்டாரா
ம்
லா ஆ லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் எங்கயோ போறாரு ப்ரோ இப்ப மணி என்ன இருக்கும் வர்றாரு
போய் ஒக்காராரு ஜீப் எடுக்றாரு
ம் ம்
இப்ப ஒக்காராரு ஜீப் எடுக்குறாரு
ம் போய் ஜம்முன் கெளம்பிட்டாரு அர்
அ
கம்முன்னு கெளம்பி போயிட்டார்றா
இல்ல
பிரைம் மினிஸ்டர் இப்டி வந்தாரு மேல போயிட்டாரு ரெண்டு பேரும் பேஸ்த்துக்
ம் ம்
ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ல அல்க்கா போயின்னேன்ட்டாங்க
போயிட்டாரு கமிஷ்னர் ஆபீஸ்ஸுக் போறாரு ம் ஹலோ கோர்ட்டுக்கு போராறாம் டா திருவள்ளூர் கோர்ட்டுக்கு ஹலோ ஹலோ டேய் ஹலோ கேக்குதா ஹலோ ம் ம்
ஹலோ
ஆ கேக்து கேக்து இப்ப தா கேக்து கேக்து டா கேக்குதா ஹலோ டேய் நெட்டு கெடைக்கல போலருக்டா டேய் உனக்கு ஹலோ டேய் நெட்டு கெடைக்கல்ரா உனக்கு சுத்தமா ஹலோ டேய் பிரவீனே ஹலோ கேக்குதா
ஹலோ டேய் நெட்டு கெடைக்கல பார்றா டேய் எங்கடா வெளிய வந்து பேசுறா டி எங்கனா டேய் பிரவீனா ஹலோ டேய் பிரவீன்ராஜ் டேய் கேக்குதா இல்லையா